ஹலோ
ஹாய் ஹாய்
நல்லா இருக்கமா வணக்கம்மா
வணக்கோ நல்லக் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கறேன்
உம் ஆஹ் நான் நல்லா இருக்கே
ஒடம்புக்கல்லா நல்லா இருக்காம்மா
ஆஹ் நல்லாருக்கு
உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே நல்லாருக் துங்களா உங்க ஹஸ்பண்டு நீங்க
ஆஹ் எல்லா நல்லாருக்கோ உங்க ஊர்ல ல ஹாஸ்பிட்டல் வசதில்லா நல்லாரு
உம் இருக்குதுமா
நல்லாருக்கா
உம்
ஆஹ்
நல்லா சு உம் நல்லா ஊருக்கு மத்தில
ஹம்
ஓரளவுக்கு ஒரு ஒரு ஒரு கிலோ ரெண்டு ஒன்றரை கிலோ மீட்டர் தூரத்தல இருக்குது
உம்
உம் வசதி எல்லா இருக்குது
ஆஹ்
நாங்க போறோம் அடிக்கடி போவோம்
ஆம் நல்லா சுத்தக்கார து சுத்தமா நல்லா இருக்குமா
உம் உம் முன்ன விட இப்ப பர வால்ல
ஆஹ்
நல்ல ஜனங்க உம் வர்றாங்க நல்ல பராமரிப்பு நல்ல பாதுகாப்பு பா வறாங்களோ
மருத்துவர்கள்ளா நல்ல
ஆமா ஆமாமா எனக்கு மூணு வருஷம் ஆச்சு மூன்று மூணு வருஷோ ஆயிர்ச்சு சுகர் வந்து
ம்
வெளில போய் தனியா ஒரு ஆஹ் கிட்னி பாதிப்புன்ட்டு ஒரு பத்து பன்னெண்டாயிரோ செலவு பண்ணோ
உம்
அப்படி அங்கயேதா நல்லா மருந்து மாத்திரல்லா இப்பவு கவுர்மெண்ட் ஹாஸ்பெட்டல் மெடிசன்தா எடுத்துக்கற மாத்திரைகள் எல்லா எடுத்துக்கற
உம்
நல்லா பாக்குறாங்க இப்பவு அந்த மாத்திரதா
க்கிறாங்க
ஆமாமா அங்க ஹாஸ்பிட்டல்ல நாலு டாக்டருங்க வர்றாங்க
ஆஹ்
ஜனமு அதுக்கு தகுந்த மாரி நெறயா வர்ராங்க
ஆஹ்
நல்லா பராமரிக்கிறாங்க ஆனா வர்றாங்க கீவுதா காலைல இதுவும்
ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு
ஆமா ஆமா வெளிலே வெளிலே ரிஜிஸ் ட்ரேஷனல்லா
ஆஹ்
மலைவாயில் இருக்குது அது ஒ உடனே காம்பவுண்ட்டெல்லா கெடையாது வெளில போனதுமே ஆளு
ஆஹ்
அதுக்கப்றமா உள்ள இன்னொரு சின்ன ஆளு
ஆஹ்
அப்புரோ டாக்டர்ஸ் ரூமு‌ தனியா நர்ஸு நர்ஸுங்ளு த்தனியா நர்ஸ் தனி ஊசி ரூமு தனியா எல்லா தனியா இருக்குது
அங்கெல்லா நல்லா கிளீனா இருக்கு சுத்த பத்தமா உம்
நல்லா இருக்குது நல்லா பராமரிக்கிறாங்க பி எப்டி பாக்கறாங்க
உம்
சுகர் செக்கப் எல்லாருக்குமே
உம்
அடிக்கடி செக்ப் பண்ணாங்க உ டாக்டர் அப்புற இல்ல சுகர் செக் செக்ப் பண்ணிக்குனு பிபி ஹெல்த் கண்டிஷன்ல பாத்துக்குன்னு
உம்
எல்லா பாத்துட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட அனுப்புறாங்க இப்போ
உம்
இது ஒரு ஆறு மாசமா இந்த மாரி
உம்
அதுக்கு முன்னெல்லா கெடயாது
உம்
ஆறு மாசமா இப்ப நல்லா அழகு நல்லா கிளீனா கவனிக்க
நெறையா பேஷன்ட் இருப்பாங்களா
பேஷன்ட்ங்க இருக்குறாங்க நெறயா வர்றாங்களே எல்லா பெரு பெது ஜனங்களுக்கு நெறைய பேர் இருக்காங்க இல்லயா
உம் ரொம்ப கிரவுடா இருக்கு
என்னா எல்லாரையுமே சமாளிக்க இருக்கறாங்க பாக்குறாங்க நாலு டாக்டர்ஸ் வர்றங்க இல்லியா
ம் ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் தா
ஆமா
உம்
நல்லா பாக்குறாங்கண்ணா
அவசர சிகிச்சை பிரிவு இருக்கா
உம் அதுவு இருக்கு
உம் அதுங்க இருக்கா ஆஹ் அவசர சிகிச்சை பிரிவுனா எமெர்ஜென்சி வார்டு ஆஹ் அது இருக்கா இப்போ நாம ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லல்லா உள்ளரே இருக்கு ஆமா
ஆஹ் மெடிக்கல்லு போனதுமே எதிர்லயே இருக்குது மெடிக்கல்லு
உம்
வீட்டுக்கு முன்னேயே முன்வாயில்லயே
ம்ம்ம்
அந்த ரீசார்ஜ் பண்ற இடமும் டிக்கெட்டு ஓபி சீட்டு இடமும் மருந்து மாத்திர சரியாயிடுமோ பக்கம் பக்கமாதான் இருக்குது
உம்
எல்லா வசதியும் நல்லாதான் இருக்குது சுத்தமாவும் இருக்குது
ம் நர்ஸ் எல்லாம் எப்படி நல்லவே இது
உம் உம் நல்லா பாக்குறாங்கம்மா
நல்லா பாக்குறாங்க
நல்லா கவனிக்கிறாங்க
உம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு
உம் இதுக்கு முன்ன கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி திட்டுவாங்க இப்ப எல்லாம் அந்த மாதிரி அது இல்லாமரொம்ப அப்படி அப்படி இல்லாமல் ரொம்ப டீசன்ட்டா டிசிப்ளினா ரொம்ப லட்சணமா பாக்குறாங்க
ரொம்ப
ஆமா ரொம்ப மாறி மரியாதையாவும் பாக்குறாங்க எந்த இதுவும் இல்லே நல்லா பாக்குறாங்க இன்ஜெக்ஷனுக்கு தனியா ரூம் இருக்குது ஊசி போடுற இடம் அதுவும் பாக்குறாங்க பிபி பாக்குறாங் பார்க்கறாங்க யாருமே கியூ தான் லைன்லே நின்னு சண்டைகிண்டை எல்லாம் இருந்த பிரச்சனை இல்லே
உம் கண்டிப்பா அதனால என்ன நோய்களை ஆரம்பத்திலயே கண்டுபிடிக்கலாம் நாம்ப
ஆமா
உம்
கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரையுமே அந்த மாதிரி வர சொல்லி மூணு மந்த் மூணு மாசம் பொறுத் ஒருவாட்டி ஒடம்பு சரியலன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் தா இன்ஜெக்ஷன் போடுவாங்க மூணாவது நாள் எல்லா செக்கப் பண்ண சொல்றாங்க ஜோரமா இருந்தா கூட
ஆமா உடம்ப நல்லா பாத்
ஆமா கெழந்திக்கு ஜோரோ வந்தா கூட ஒரு ஒரு நாள் தா இன்ஜெக்கிஷன் போவாங்க ரெண்டாவது வாட்டி இன்ஜெக்கிஷன் போடுராங்க மூணாவது நாள் புல் பாடி செக் அப் பண்ண சொல்றாங்க பிளேட் எடுத்துகுட்ட எல்லா மலேரியா டைபாய்டு மொத்த ஜோரோம்மு பண்ணி கிளீன் பண்றாங்க ஒடனே இப்ப அது இது ரத்தம் உரையிடுது பாக்குறாங்களாமே
ஆஹ் அதெல்லா செய்யறாங்க
என்ன ஜோரோ இருக்குதுன்னு மிஷின்ல குடுக்குறாங்க இப்போ பிளட்டு மிஷின்ல குடுத்தா டக்குனு எல்லா ரிசல்ட் வருது
சரி சரி
அந்த மாரி ரொம்ப நவீன முறைல்லா வந்திருச்சு
ஆஹ்
சீக்கிரமா கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரே நிமிஷத்துல அந்த இது போட்டு ஜோரோ இரு என்னென்ன ஜோரோம்னு கண்டுபிடிச்சு ஆஹ டக்குன்னு அது ரிசல்ட் குடுக்குறாங்க
ம் நீங்க சுகர் செக்கப்புக்கு தா போவீங்களா இல்ல பாடி செக்கப் எல்லா பண்ணிருக்கீங்களா
ஓ அந்த ஹெல்த் கண்டிஷன்லா அந்த ஒசூர்ல ஒரு ஹாஸ்பல்ல போய் அடிகடி பண்ணிகு கிற சொன்னாங்க எதுக்கு டிபி பாத்தாங்க
உம்
தாங்க
ஆஹ் எல்லா செக்கப்பு பண்ணிருக்கீங்க
அப்புறமா பா ஆஹ் இதுவு பிளட்டு பாத்தாங்க யூரின் பாத்தாங்க அப்புறமா எலும்பு எலும்புல எலும்புக்கு வந்து ஸ்கேன்னு பண்ணாங்க
உம்
ஸ்கேனு இசிஜி அதுவு பாக்குறாங்கிறோ எது கஷ்டமா இருக்குதோ எல்லாமே கிளீனா
இப்ப அங்க இன்சூரன்ஸ் எல்லா எடுத்துக்கிறாங்களா நம்ம ஐடி கார்டு இந்த ஆதார் கார்டு எல்லா எடுத்துகிட்டு போனா இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்கிறாங்களா
ம் பண்ணிக்கிறாங்களே அது கூட ஆ அங்கேந்து இங்கே நவீன முறை இது இல்லன்னா நேரா ஓ கிருஷ்ணகிரில இருக்குது மெடிக்கல் காலேஜா
ஆ
இருந்து இங்க அந்த சிகிச்சை பெற வாய்ப்பு இல்லாததுக்கெல்லா அங்க அனுப்பிச்சிருவாங்க அவுங்களே
ம்
இங்கயே அந்த இது வேன் அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுவாங்க அங்க நேரா ஆனாலு வசதிக்கிறதுனால உடனே ட்ரீட் மென்டலாயிடு
ம் செரி ஹாஸ்பிட்டல்ல வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குமா அதிகமா இருந்ததா வெயிட்டிங் டைம்
அதிகமா அ இல்ல இல்ல
நம்ம வெயிட் பண்ற மாரி ரொம்ப அதிகமா வெயிட்
ஆ ஜனங்க அதிகமா இருந்தா கொஞ்ச மாரி ஒரு மண் நேரோ வெயிட் பண்ண வேண்டியது வருத் அது ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரோ அது வரு அதுல அவங்களு ஜனங்க தான வெளியூர்ல இருந்து சுட்டு வாட்டாரத்துல எல்லா வர்றாங்க இல்லையா
ஆமா
எதோ ஒரு அம்பது அறுவது பேர் வர்றாங்க
ம்
பத்தாதுக்கு அந்த கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஆ ஆசுகர் பேசண்டுக்கு வயசானவங்க எல்லாம் வர்றாங்க
ம் டாக்டர்ஸு ரொம்ப பிஸியா இருப்பாங்க ங்கல்லா
ஆமா இல்ல வெளியில அண்ணதானம் வேற பண்றாங்க
ஆ
இட்லி காலில டிஃபன் சுண்டி தர்றாங்க
எல்லாம தந்துருவாங்க அங்கே டிபன் காலை உணவு
காலை வண ஆமா அது யாரோ எல் யாரொ யா பணக்காரர் ஒருவர் பண்றாங்க அந்த மாரி
ஆஹ்
ஆ அவுங்க ரொம்ப வசதியாக இருக்குறவங்க
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வரவங்களுக்கு அங்க நோயாளிகளுக்கு
உம் நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் ப்ப மலுப் படில இருந்து வர்றாங்க
உம்
பாடில
உம்
காலோ அவுங்க வந்து அவுங்களுக்கல்லா ஒரு நல்ல வரவேற்
அது நல்ல விஷியந்தா
போ பாஸ் பிட்ல நடக்க முடியாதவங்க நறைய பேரு இருக்காங்க இல்லையா
ஆமா
வைசானவங்க
ஆமா
அவுங்கல்லா அது காலைலே டிஃபன் சாப்டுட்டு அப்டியே ப்ளட் செக்கப் பண்ணிட் ட்டு எல்லாமே முடிச்சிக்கிணு அவுங்க வீட்டுக் போவாங்க
உம்
புண்ணியம் பண்றாங்க புண்ணியோ அவுங்க அத் னால அந்த வயசானவங்களுக்கெல்லா கொஞ்சொ கஷ்டோ உ கஷ்டம் கொறையுது ஆமா இல்லன்னா நறைய தூரம் போய் ஓட்ல சாப்புட் ட்டு வரணு இல்ல எடுத்துட்டு வரணு
உம்
போ முடிலன் ரொம்ப அவஸ்த்தப்படுறவங்க நறைய பேர் ருக்குறாங்கில்யா
ஆமா
உங்களுக்கெல்லா ரொம்ப எ நல்லது நடக்குது
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப ஜனங்களுக்கு உம்
ரொம்ப நன்மை பய்பிக்குது ரொம்ப நன்றிம்மா வச்சிட்டா
ஆஹ் சரி ஓகே பாய் நன்றிமா வச்சுட்டான் டென் மினிட்ஸ் ஆய்ப்போச்சுங்க லேது முந்துக்குதா
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆஹ் ஊர் மாத்தலடதா
நேனே
ஐப்பதானே பத்து நிமிஷம்லா நெ நே நே நே நீ யாக்கு